தோழி நல்லாருக் கீங்ளா
ஆ நல்லாருக்கே பா
ம் இன்னக்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறுதானியம் வச்சு நம்ம சத்துமாவு வந்து செய்வாங்கல்ல
ஆமா ஆமா
அந்த செய்முறை அந்த சத்துமாவு சாப்பறதுனால என்ன நன்மைகள் அப் டிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோம் தோழி
ஓகே
ம் இப்ப நவீன காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி தா மக்கள் வந்து மாறிட்டாங்க
ம்
அதுல வந்து பெரும்பாலும் நமக்கு சக்கரை அளவு தா வந்துட்டு அதிகமா இருக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு ஆரோக்கியமான குடிபானம் வந்து இளைய தலைமுறைக்கு கொடுக்கறது வந்து சிறந்ததுன்னு நனைச்சே தோழி அது செய்முறை பத் தி நீங்க விளக்கமா சொ சொல்லுங்க
ஆ அதுக்கு வந்து சிறுதானியங்கள்ல வந்து வரகு கம்பு தினை சாமை குதிரவாளி அப்பறோ இது இந்த அரிசி கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே எடுத் போட்டுக்கலாம் போட்டுக்கலா வேர்கடல போடலா முந்திரி போடலாம் பாதாம் போடலா ஆ இதெல்லா வந்து கால்கால் கிலோ வாங்கிக்கோங்க
செரிங்க தோழி
நு வேர்கல்ல பொட்டுக்கடல இதெல்லா நூறு நூறு கிராம் போடுங்க பாதாம் மூந்திரல்லா ஐம்பது கிராம் கூட போட்டு க்கல்ல பொட்டுக்கல்ல நூறு கிராம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லா வந்து ஐம்பது ஐம்பது கிராம் போடுங்க எல்லாத்தையு தனித்தனியா வறுக்கணு தனித்தனியா வறுத்து எல்லாத்தையு ஒண்ணாக்கி நல்லா ஒரு ஒரு பத்து கிராம் ஏலக்காவியும் வறுத்து அதுல போட்டு மிஷின்ல அரைச்சின்னு வந்து அத டெய்லி வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூனு
செரிங்க தோழி
அந்த மாரி தண்ணில ஃபர்ஸ்ட்டு பச்சை தண்ணியில கரைச்சிண்டு ஒரு டம்ளர் தண்ணி அடுப்புல வச் குக்கணும் அது தல தளன்னு கொதிக்கும் போது இது அப்டியே அதுல விட்டு களரணும் களறிண்டே வரும்போது நரம்லாம் மாறும் அத வந்து நீங்க சாப்டும் போது ஒடம்புல வந்து நார்ச்சத்து அப்பறோ தேவையான அளவுக்கு கால்சியம் கெடைக்கூ ஆ ந நல்லபடியா ந டைஜசன் நல்லாகூ அ அ நெரய த்துணர்ச்சியா இருக்கூ ஆ பசியத் தூண்டு அப்பறோ வந்த அதாது கா காலேல ஒரு டிஃபன் சாப்ட்ட கலோரி அது கெடைக்கு நீங்க ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வேலைக் போனாலோ ஸ்கூலுக்கு போனாலோ ஒரு ரெண்டு இ இட்லி மூணு இட்லி சாப்ட்ட கலோரி அதுல கடக்கு
நிச்சியமா தோழி நிச்சியமா நாங்க வந்து இப்ப சமீப காலத்துல வந்துட்டு கருப் ப்பு கவுலியு சீரக சம் பா கஞ்சி மட்டு நாங்க குடிஷ்ட்டுந்தோ தோழி சரதனால பல சிறுதானியங்கள் வந்து இது பண்ணலா கருப் ப்பு கவுலி கஞ்சி மிக்ஸுன் சொல்லீட்டு வித்தாங்க தோழி அது வந்து வாங்கிட் ட்டு வந்துட்டது கருப்புகவுலி அரிசியினால மட்டு செஞ்சது போல ஆ க காலேல வந்து ரெண்டு டம்ளர்ஸ்ரு சுடு தண்ணி காச்சி அதுல வந்து ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்ப் பூனு அந்த தண்ணிய வந் து நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணிய நல்லா கொதிக்க வெச்சி உப்பு போட்டு கொதிக்க விட்டு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நம்ம தனியா ஆ ஒரு சின்ன டம்ளர்ல வந்துட்டு ஒரு அர டம்ளர் தண்ணில ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் நம்மளுடைய எத்தன பேருக் க்காங்களோ அந்த தேவைக்கேத்த மாரி அதுல வந்து கரச்சிக்கிட்டோங் தோழி அந்த கலவைய வந் ந்து அந்த ரெண்டு டம்ளர் தண்ணி கொதிச்சன்னியு அதுல நம்ம ஊத்தீட்டு ஒரு பத்து நிம்ஷோ ஸ் சிம்ல வச்சு சீரகம் அது வந்து கொஞ்சோ நல்லா ஜீர்ணமாகுறதுக்காக கொஞ்சம் சீரகம் மெளகு கொஞ்ச பூண்டு வந் ந்து தட்டி போட்டு அத நல்லா கொதிக்க விட்டு ஒரு பத்து நிம்ஷோ விட்டுட்டோ தோழி அப்ப அது வந்து நமக்கு ராய் கூழ் மாதிரி இது வந்து கருப்பு கவுலி கூழ் மாதிரி ஆயிடுச்சி தோழி அது வந்து பயன் படுத்தும் போது நமக்கு இரண்டு மூன்று மணி நேரங்கள் வந்து பசி வந்து கட்டுக்குள்ள இருந்துச்சு நமக்கு தொர் வேலை செய்வதுனால ஏற்படக்கூடிய ஆ டயட்னஸ் வந்து இல்லாம இருந்துச்சு தோழி
தே சரி
னாலந்த ஒ ஒரு கஞ்சி ஒரு அரிசிய இது பண்றதுக்கு பதுவா நறையா அரிசிகள் வந்து கலந்து செஞ்சம்னா இன்னும் சுவை கூடு இதெல்லா இருக்கோ அப்டிங்கறக்காகதா அத பத்தி உங்ககிட்ட பேசி
அத நா சொன்னது வந்து உங்களுக்கு ப பால் சக்கர போட்டு சாப்பட்றா மாரி நா சொல்லிருக்கே
நிச்சயமா தோழி இதுவே வந்து நம்ம உப்பு போட்டு சாப்புல்லாமா
அது ஏலக்கா போடக் கூடாது ஏலக்கா போடாம இருந்தா நீங்க உப்பு மோர் உட்டு சாப்புல்லா
ஓ செரிங்க தோழி
அதாது எ நீங் உப்பு மோர் உட்ட சாப்புடும் போது நம் முந்திரி பாதாம் இதெல்லா போடக்கூடாது வேர்க்கல்ல இதெல்லா போடக்கூடாது ச்ச ஆ ஆ வெறு அரிசி வகைகள் மட்டு வ வறுத்து அதிலியே மெளகு தீரகோ சுக்கு இது எல்லாத்தியு போட்டு அர சு வெச்சுக்கணோ அதுல நீங்க குடிக்கும் போது நீங்க இஞ்சி மட் இஞ பூண்டு மட்டு நீங்க தட்டி போட்டு சாப்ட்டுக்கிலா பூண்டு வந்து நல்ல செரிமானோ ஒடல்ல இருக்கற கெட்ட நீரெல்லா எடு துடோ ஆ வயில் விளைக்கிறதுக்கு ஒரு ஒ தவியா இருக்கோ பூண்டே அத் நெறைய மருத்துவ கொணோ அருக்கதுல வயிறு சார்ந்த பிரச்சனைகள தவிர்க்கறதுக்கு பூண்டு பெரிய பங்கா இருக்கோ அதுல
ஓ செரிங்க தோழி செரிங்க
தட் ஒன்னு பண்றே இதே மாரி இன்னொன்னு பண்றே தோ துமாவுன்னு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வர்ஷமா பண்ணின்ட்ருக்கே அது அதுல வந்து கேழ்வரகு கம்பு ஆ வேர்க் கடல பொட்டுக்கடல ஜவ்வரிசி பார்லி பச்சப்பயறு ஆ கருப்பு உளுந்து ஆ மொத்த பதினெட்டு ஐட்டம் போடுவேங்க நானு ஆ எல்லாத்தியுமே தனி வருது சோளோ வெள்ள சோளோ மக்கா சோளோ ஆ சோயா சோயா கொஞ்சோ அதிகமா போடுவோ என்னா சோயா வந்து கேன்சர் செல்கள் வராம தடு காது ஒடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியானதா எல்லா நோயு உள்ள வருது அத நோய் எதிர்ப்பு சக்திய நமக்கு அதிகமா பாதுகா கறது சோயா ஃபைனல் த அதெல்லா நெறைய யு எல்லாமே அர அர கிலோ வாங்குவே அரைக்கும் போது எல்லா ஒரு ஆறு கிலோ வந்துடோ ஆறு கிலோ வந்துரோ அரச்சு ஆற வெ ச்சு பேக் பண்ணி அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு ரெகுலர் கஷ்டமர் இவுங்குளுக்குலா நானு சேல் பண்ணி டு வீட்டுக்கு ரெண்டு கிலோ வெச்சுப்பே
ஓ செரிங்க தோழி செரிங்க
போட்டு பண்ணினால் ஆம் பால் சக்கரதா போட்டுக்கணு ஏலக்கா நா போடாம பாதிய அர கொஞ்சோ அரைச்சு பே அது வந்து உப்பு மோர் போட்டு சாப் போட்றதுக்கு உபயோ
உபயோகோ நிச்சியமா தோழி நிச்சியமா அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்டினா பாசிப்பருப்பு தோசை வந்துட்டு அடிக்கடி செய்வோம் தோழி அது வந்து சே ரொம்ப சத்தானதாவோ நமக்கு வந்து துவை வந்து தனித்துவமாவு இருக்கோ அதாது சிறு பரு பு அப்டின் சொல்லி சொல்லுவோலக் தோழி அந்த சிறு பரு ப்ப வந்து தேவையான அளவு ஒருத்தருக்கு ரெ ஒரு டம்ளர் போட்டம்னா ரெண்டு பேர் வந்து சாப்பில்லாம் தோழி நம்ம வீட்ல எ எத்தன நபர் ட்ல இருக்காங்ளோ அதுக்கு ஏத்த மாரி நம்ம ஒரு டம்ளர் அல்லது இரண்டு டம்ளரு சிறு பருப்பு வந்து நம்ம ஊற வெச்சுக்கணு தோழி ஒரு அர மணி நேரத்துல இருந்து முக்கால் மணி நேரம் ஊறுனா போதோ அதிக நேரோ அது பூறணுன் அவசியு இல்ல தண்ணீர வந்து நல்லா வடிக்க டீட்டு அந்த பருப்பு ம டு எடுத்துட்டு அந்த பருப்புல ஒரு ரெண்டு பச்சை முளகாய் ஒரு துண்டு இஞ் சி ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக் காளி தோழி அதுக்கப்றம் கா கொத்துமல்லி தழை தேவைப்படுற அளவுக்கு நம்ம போட்டு உப்பு போட்டு நம் நம் வந்து அ அரைச்சுக்கணு தோழி நல்லா நம்ம தோசைப்பதத்துக்கு அளவுக் க்கு நம்ம அரச்சுக்கணு அரச்சு அ அத வந்து ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு நம்ம தோசய வந்து தாளிச்சு சுடுவோல்ல தோழி ஆ பெரியவெங் ங்காய வந்து நல்லா சன்னமாக நறுக்கி போட்டு ஒன்று ரெண்டு பச்ச மொளகாய் அல்லது வர மொளகாய் லேசா அந்த உப் உப்புக்கு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டு உ ப்பு ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவு ல்ல உப்பு போட்டிருக்கோ சோ இதுக்கு மட்டு கொஞ்ச உப் ப்பு நம்ம போட்டோம்னா போதும் தோழி தேவைப்பட் பெருங்காய் தூள் ஆட் பண்ணிக்கலா இல்லலைன்னா விட்டுரலா தோழி ஏன்னா ஆல்ரெடி இஞ்சிபூண்டு சேத்திருக்கோ பெருங்காய வாசம் புடிக் னா போட்டுக்கலா இல்லைன்னா விட்றலா இந்த கலவய வந்து நல்லா வணக்கி
அ
தோச மாவுல வந்து நம்ம எடுத்து கொட்டிட்டோ அப்டின்னா இது வந்து புளிக்கணும் அப்படிங்கறதெல்லா எந்த ஒரு அவசியமே இல்ல தோழி நம்ம அந்தப் மாவு ரெடி பண்ண இன்ஸ்டண்டட்டா அப்பவே நம்ம வந்து தோச வந்து ஊத்திக்கலா இது வந்து ரொம் ரொம்ப மிருதுவாவு நமக்கு வந்து சுமார் ஒரு மூன்று மணி நேரம் வந்து பசிய தாங்க கூடியதாவவு வந்து அமையு தோழி இது வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கு இதுக்கு வந்து வெங்காய சட்னி அல்லது கார சட்னி அந்த மாதிரி காரம் சற்று கூடுதலா இருக்கக் கூடிய சட்னி வகைகள் வந்து நம்ம வச்சு சாப்ட்டோ அப்டின்னா இது வந்து ரொம்ப சுவையானதா இருக்கு
ம்
ஆ பு்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளதுனால இப்போ ஜிம் அந்த மாதிரி போயிட்டு வரவங்க அதிக உடல் பயிற்சி செய்யறவங்கல்லா இந்த தோசையை வந்து வாரத்துக்கு இரண்டு முறை சாப்டும்போது அவங்களுக்கு அந்த தசையெல்லா வந்துட்டு மிகவும் ஆரோக்கியமாகவு அவங்களுக்கு வந் வந்து ஊட்டச்சத்து அழிக்க கூடியதாவவு இருக்கு தோழி குழந்தைகளுக்கு இது வந் து வளரும் குழந்தைகளுக்கு இது குடுக்கலா இது வந்து ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த தோசை நம்ம சாதாரணமா எப்போம் போல இட்லி தோசை குடுக்குறப்ப அதுல வந்து நமக்கு புரதச்சத்து தா அதிகமா இருக்கு மாவச்சத்து தா அதிகமா இருக்கு புரதச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுக் குடுக்கணு அப்படிங்கும் போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லான தோசைகள் வந்து குடுக்கும் போது இதுல புரதச்சத்து வந்து அதிகமா இருக்கு தோழி
ஆஹ நல்ல விஷயம்ப்பா நா இதுவரைக்கு பண்ணதில்ல நா கேள்விப்பட்டிருக்கே நா பண்ணதுல்ல சரி நா பண்ணி பாக்குறே இத ரொம்ப அருமையான விஷயமா இருக்கு
நிச்சயமா தோழி நிச்சயமா ஆ இது வந்து இது நம்ம வந்து பெசரட்டுனு சொ சொல்லுவோல்ல தோழி அது வந்து நம்ம பச்சை ஆ பாசி பருப்புல வந்து செய்யமாட்டோ பச்சை பயிர்ல செய்வோ ஆனா வந்து இது வந்து பாசி பயர்ல செய்யக்கூடியது இது வந் அதிகமா பாத்தீங்கன்னா ஒடச்ச பருப்பு சிறுபருப்புல வந்து செய்யறது தோழி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மைச டோர் கர்நாடகா சைடு்ல வந்துட்டு இது அதிகமா விரும்பி சாப்டுவாங் க இதுவே வந்து நமக் கொஞ்ச மாவு கெட்டியா அரைச்சொம்னா இதுலயே நம்ம வந்து இட்லி மாதிரி ஊத்தலா தோழி இட்லி ஊத் தி அந்த இட்லிய வந்து நல்லா பொடி பொடியா ரொம்ப பொடி பொடியா அந்த இட்லிய பொடி பண்ணி நம்ம இட்லி ப்பா செய்வோல
ஆமா
அதே மாதிரி வெங் ங்காயம் அதுல வந்து என்ன தாளிச்சு கடுகு கள்ளப்பருப் ப்பு கொஞ்ச உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்ச மொளகாய் கருவேப்பலை கொத்தமல்லிதளை இது எல்லாமே வந்து போட்டு இந்த வேக வச்ச இட்லிய நல்லா பொடி பண்ணி அத வந்து போட்டுட்டோ அப்டின்னா அதுதா வந்துட்டு நமக்கு பாசிப்பருப்பு உப்மா தோழி
ஓகே ஓகே ஓகே
இதுல வந்து இட்லியு செய்யலா தோசையும் செய்யலா அந்த இட்லிய வந் து நம்ம அப்டியே பெரிய பேர் இருக்கிறவங்க அத அப்டியே சாப்ட் பண்லா இல்ல அத தாழி வச்சு கொஞ்ச காரசாரமாக சாப்பறவங்க அத வந்து உப்புமாவா மாத்தி வந்து
சாப்ட்டுக்கலா ம்
இது வந்து என்னுடைய தந்தையாரனுடைய ஃபேவரைட் உணவு தோழி
ஓகே ஓகே
ப்படி சாப்டுவாரு
அ
ஆனா நாங்க வந்து அட செய்வோ கா கார அட செய்வோ அதுல வந்து இந்த பாசி பருப்பு அ கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா போடணு தோரம் பருப்பு பாசி பருப் பு கள்ளப்பருப்பு வெந்தய
நமக்கு குடுத்த நேரம் அ முடிந்து விட்டது தோழி தொடர்ந்து இன்னொரு அழைப்ல தொறந்து பேசுவோ நன்றி வணக்கம் தோழி